நல்லாருக்கே
ஆ நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லாருக்கே மேம் சாப்புட்டாச் நா என்னா பண்ணி டிரீக்கியோ
ஆ கொஞ்ச ஹெல்த் இஷூன்றதுனால கொஞ்ச ஹெல்தியா சாப்புணுன் சொல்லிட்டு கடைக்கு கொஞ்ச நாட்டு மருந்து கடைக்கு வந்துருக்கறே பொருள் வாங்கணுன் சொல்லிட்டு
ஓ அப்புடிங்ளா என்னாச்சு
ம் இப் இப்போ ஒரு டூ த்ரீ மந்த்ஸா வந்து மந்த்லி ரெகுலராக பீரியட்ஸ் ஆகுறது தே இல்ல அதுதா ஹாஸ்பெட்டல் போய் கேட்டப்ப பிசியோடி பிராப்ளம் அப்டி சொல்லிருக்காங்க ம் அவுங்க சரி டேப்லெட் குடுத்துட்டாங்க ஆனா வீட்ல சொல்றாங்க டேப்லெட்ல ஆ ஹ இந்த ஏஜ்ல போய் டேப்லெட்டே நீ ரெகுலரா எடுத்துக்கிட்ட அப்புறம் என்ன என்ன யூஸ் இது இது நீ வந்து ஹெல்தியா சாப்டனாலே சரியா போயிடும் அப்புடின்னு சொல்றாங்க
ஆமாங்க கண்டிப்பா நம்ம டேப்லெட்ஸ் எடுத்துக்கறத விட இது மாரி நாட்டு மருத்துவம் வீட்லே எதாச்சி பண்ணோம்னா கொஞ்ச நம்மளுக்கு ஃபியூச்சர்ல அது நல் ல இருக்கும்
ஆ ஆமா
அதுக்கு இப்ப நாட்டு மருந்து கடைல என்ன நா சொல்லிருக்காங்க எதுவும் பாத்தீங்களா
ஆ எங்க பாட்டி சொன்னாங்க பாட்டியும் சொன் ஆ அவங்களும் சொன்னாங்க அப்புற ஃப்ரண்ட்ஸுக்கு சில பேருக் இது மாரி பிராப்ளம் நெறைய இருக்கு ஓ என் இல்ல நா வந்து இது மாரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தன் சொன்னே எனக்கு அதே ப்ராப்ளம் தா எனக் கு அதே ப்ராப்ளம் தான் ஒரு பத்து பேரு பக்கொ சொல்றாங்க சரி நீங்கல்லா என்னா பண்ணிட்ருக் கீங்க அப்டின் நா கேட்டே அதுக்கு சொன்னாங்க இந்த பாதாம் பிசின்ருக்குல்ல
ஆமா
து கா நைட்டே நைட்டு தூங்கற்துக்கு முன்னாடி தண்ணில கொஞ்சொ ஒரே ஒரு ஒரு ஸ்பூன் மட்டு போட்டு ஊற வச்சறாங்க தண்ணில போட்டு அது அப்பறொ காலைல ஏஞ்சு அது வெறு வயித்துல குடுச்சற்னுமா
அந்த பாதாம் பிசினோடயே சேத்து சாப் ட்றனுமா
ஆ அந்த வெறு தண்ணி மட்டு குடிக்காம அந்த பிசினையு சேத்து வாயில மு முழுங்கிட சொல்றாங்க
ம்
அது சொன்னாங்க ஸ்டார்டிங் வந்து எதோ பிளாஸ்டிக் சாப்பற மாரிதா இருக்கு கொஞ்சொ வாமிட் வர மாரிதா இருக்கு ஆனா நீங்க அது சாப்ட சாப்ட பழகிடு நீங்க அப்டியே குடுச்சர்லா மாத்ர முழுங்குற மாரி குடுச்சர்லா அப்டின் சொன்னாங்க
து ஒடம்புக்கு குளிர்ச்சி தரு அது மாரி எதோ கேள்விப்பட்ருக்கே அது மாரி எது உண்டா
ஆ அதேதா சொல்றாங்க ஏன்னா நம்ப நம்ம தண்ணி வந்து நறைய குடி காதனால் தா அந்த நீர் கட்டி அப்டியே ஆயி ஆயி வயித்துக்குள்ளயே இருக்கு அப்டி சொல்றாங்க அது நம்ப சாப்டோனா நம்ப ஒடம்பு நல்லா குளிர்ச்சியா இருக்கு நீர் கட்டியா இருக் கற்து‌ வந்து தண்ணி மாரி போயிடு கரஞ்சிரு அப்டின்
ஓ நீயா
ம் இதுவு ஒரு இஷுவா இரு க்கலா இல்ல சப்போஸ் ரத்தொ இல்லன்னா கூட இது மாரி ஆகலா அப்டின் சொன்னாங்க
ஓ அது மாரி எதோ டயட் கன்ட்ரோல் அது மாரி எதா சொல்லிருக்காங்கலா ஏனா பி சி ஓ டி யா இருக்கதுல்லா மோஸ்ட்டா பாத்தீங்னா கொஞ்சொ குண்டா உள்ளவுங்க அது மாரி இருக்குறவுங்களுக்லா அதிகமா இரு க்கு அப்டின் கேள்விப்பட்ருக்கே
ஆமாமா நா வந்து அ ஆமா ஃபஸ்ட்டு நானு காலேஜ் படிக்கும் போது பாத்தீங்னா காலேஜ் முன்னாடி ட்வெல்த்து படிக்கும் போது ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன்லந்து தேட்டி நைன் இந்த தேட்டி நைன்லெந்து ஃபார்ட்டி ஒன் இது மாரி சாப்டா கொஞ்சொ குண்டு வெயிட் ஏறு அப்றோ சரியா போயிடு அது மாரி இருந்தே இப்ப பாத்தா ஃபிப்டி ஃபைவ் இருக்குறே
ஓ இதுவே வந்துட்டு நார்மல் வெயிட் இல்ல அப்படிங்குறாங்களா ஃபிப்ட்டி ஃபைவ்வே இந்த பீ சி ஓடி இருக்குறதுனால ஒங்களுக்கு கொஞ்ச கம்மி பண்ண சொல்றாங்கன் நெனக்குறே
ஆமா ஆமா அவுங்களு அதேதா சொல்றாங்க என்ன பா பாக்கும் போதே என்னோட ஹைட்டுக்கான வெய்டு தெரியல பாடி ஃபுல்லா புசு புசுனு தா இருக்கீங்களே தவிர ஹெல்தியா இல்ல அப்டின்னு அவுங்களே சொல்றாங்க
ஓ ஆமாங்க இந்த பி சி ஓடி வந்துட்டாலே அந்த ஒரு நல்ல சத்தாவே இருக்காது அந்த பாடி திடீர்னு அந்த கண்ணமா வீங்குறது அந்த தொ இப்போ திடீர்னு போடுறது அது மாரி ந நெறய பிரச்சன வருனு சொல்லிருக்காங்க அது மாரி முடி கொட்றது நெறய ஹார்மோன் சேஞ்ச் ஆகுறதுனால நெறய ப்ராபளம் வரு அதெல்லாமு நா கேள்விப்பட்டிருக்கே அந்த மாதிரி இஷ்யு உங்களுக்கு எதுவு இருக்கா
உம் ஆமா அ காலேஜ்ல எல்லா பாத்தீங்கன்னா இடுப்பு கீழேயே முடிருக்கு நல்லா நீளமா இருக்கு அத என்ன பண்ணே ஒரு டைம் வெட்டி விட் ரொம்ப மெல்லிசா கீழ இருக்கேன்னு சொல்ட்டு வெட்டி விட்டே வெட்டி விட்ட பிறகு அ கரெக்டா தா இருந்துச்சு கொஞ்ச நாளு அப்பறமேட்டு பாத்தா உம் முடி கொட்டு கொட்டுன்னு கொட்டுது கம்மு நீளமா இருந்து மெலிசா இருந்திருந்தா கூட ப்ராப்ளம் இல்ல நா இப்ப வெளிய எங்கேயாவது பங்ஷன் போறேன்னா ஏ முடியு நீ நீளத்தல இருந்து கம்மிய ஆயிடுச்சு அடர்த்தியு இல்ல என்னதான் பண்ற சாப்டுறியா இல்லையா அப்டீன்ற அளவுக்கு ஆய் போயிடுச்சு
ஓ அப்ப இதுக்கெல்லா காரணோ பி சி ஓடி ஆளதா அதா உங்களுக்கு இந்த அளவுக்கு
உம் ஆமா அப்றோ ஹார்மோன்ல்ல பேலன்ஸ்ச சொல்றாங்க சரியா தூங்கனாலு இப்டி ஆகு
ஆமா அது கண்டிப்பா தூக்கோ ஒரு எட்டு மணி நேரோ நம்ம தூங்கலனா இல்லாத வியாதில இருந்து எல்லாமே வந்துருது
ஆமா கண்டிப்பா உம் நா தூங்குறே ஆன ஆனா எப்டினா நா தூங்குறது வந்து எனக்கு தெரிய தெரிய மாட்டேக்குது நா முழுச்சிருக்க மாரியே இருக்கு ஆனா தூங்கிட்டு தா இருக்கே
ஓ அப்ப அந்த ஆழ்ந்த தூங்கல ஆழ்ந்த ஒரு ஒரு தொடக்கம் இல்ல அப்டிங்குறீங்க
ஆமா எனக்கு பேசுறது அவுங்க பண்றது எல்லாமே காது கேக்குது ஆனா நா தூங்கல சடிர் சடிர்னு நா நடுவுல எழுஞ்சுக்குறே நைட்ல இது இது மாரி ப்ராப்ளம் இருக்கு
இப்ப இதெல்லா வந்துட்டு அந்த பி சி ஓடி ஸ்டாட் டானதுலிருந்துதா இந்த மாரி பிராபிளம் எல்லா கேல்ஸ் ஃபேஸ் பண்ணிட்ருக்
ஆ ஆமா அதுக்கு முன்னாடி எல்லா ஹெல்தியா இருந்த மந்த்லி கரெக்டா பிஃப்டீன் டே பிஃப்டீன்த்து டேதா ஆகுறேன்னா மந்த்லி மந்த்லி அதே டேதா ஆகிடுவ இல்ல ல்லனா ஒரு ரெண் நாள் அப்டி முன்ன பின்ன ஆகிடு
ம் ம்
ஆனா இப்ப பாத்தா ஒரு மூணு மாசோ ஆகுல அதுக்கப்புறோ சேரி இந்த மாசோ ஆகுன் வெயிட் பண்ண அடுத்த மாசோ ஆகல அடுத்த மாசோ வெயிட் வெயிட் பண்ண அதுக்கு அடுத்த மாசோ ஆகல இப்டியேதா போயிட்ருக்கு
ஓ இப்ப நம்ம வந்துட்டு அந்த டேப்லெட்டையு ஃபுல்லா கண்டினியூ பண்ணக்கூடாது இந்த மாதிரி நாட்டு மருந்தெல்லா ஏத்துக்கிட்டு நம்ம மாத்தி மாத்தி பண்றப்ப அது கொஞ்சோ ர்ரெகுலரா உள்ளது ரெகுலரா ஆயிடு ஆனா டேப்லெட்டே நம்ம முழுசா நம்பி எடுக் எடுக்கக் கூடாது
கண்டிப்பா முழுசா நம்ம டேப்லெட்டே சாப்டுட்டு இருந்தோம்னா நம்ம ஒடம்புக்கு தானே எதா இது ஆகு
ஆமா
அது வந்து ஒரு டெம்பரவரி ரிலீஃப் தான டேப்லெட்ன்றது
ம் வேற இது மாரி இந்த வாழப்பூலா அரச்சு குடிக்கிறது இந்த வாழத்தண்டு வாழப்பூ அதெல்லா அரச்சு குடிப்பாங்க செல பேர் பாத்தீங்கன்னா அந்த மாதுள பழத் தோல்லா அந்த துவர்பு தன்மைஇருந்துச்சுன்னா இர்ரெகுலரா உள்ளது ரெகுலரா மாறு அப்டில்லாஸ் சொல்லி நா கேள்விப்பட்ருக்க அது எதுவு நீங்க குடுச்சுருக்கீங்களா
ஆஹா அது எது குடிக்கல நானு அந்த ஹாஸ்பிட்டல் போறப்ப சொன்னாங்க இந்த ஏ பி சி பவுடர்ல்லா இருக்குல அத வந்து செஞ்சு விங் விக்குறாங்களா அது வேணா நீங்க ட்ரை பண்ணிங்க அதுல வந்து அவங்க நற் நறையா நட்ஸும் போடுவாங் ங்க ப அந்த பீட்ரூட் ஏப்பிள்
அ அந்த மக்கானா
ஆ இது மாரி இருக்குறதெல்லாம் போட்டு விக்கிறாங்க அப்டின் சொன்னாங்க சேரியா அதுதா ட்ரை பண்ற
ஆமா அதெல்லா கண்டிப்பா எடுத்துக்கோங்க ஏனா இந்த ர இரத்தமு இல்லாத அப்ப இது மாதிரி நம்ம எடுத்துக் கிட்டோம்னா கொஞ்சோ ரத்தோ ஊறதுக்கெல்லா நம்ளுக் கொஞ்சோ நல்லா ஹெல்ப் பண்ணு வேற இது மாரி ச த்துமா கஞ்சி அதெல்லாமு எடுத்துக்கோங்க
சத்துமாவு கஞ்சி
ந்து விப்பாங்கல்லியா அது மாரியு இருக்கு இல்லாட்டி நீங்களே வீட்லயே நல்லா வெயில காய வச்சுட்டு இந்த பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாத்திமே காய வச்சு நல்லா அரைச்சி பொடி பண்ணிட்டு அதையுமே நீங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பால்ல போட்டு குடிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெம்பா இருக்கு
அப்பிடியா ஆனா அதுக்கு டைம் இல்ல ஏதாது கடையில போய் இந்த நா மால்ட்டு வாங்கினா கடையிலே கேட்டு பாக்குறே இது மாரி பவுடர் இருக்
ஆ இருந்துச்சுன்னா கண்டிப் ப்பா ட்ரை பண்ணிப் பாருங்க உங்களுக்கு ஹெல்த்துக்கு கொஞ்சோ இதா
ஆமா ஆமா இ இப் ப்போ ஒர்க் வேற போக ஆரம்மிச்சட்டன்னா அ அது வந் ந்து ஒவ்வொரு டைமுக்குதா இது இந்த இப்ப ஆனா வா இந்த மால்ட் எடுக்கிறேன்னா காலையில குடிக்கனு அப்புறோ கஞ்சினா கொஞ்ச் சோ மத்தியமா குடிச்சாதா கா ட்டா இருக்கோ இது எப்பிடி நா ரெகுலர் பண்றதுனே தெரியல
எப்பெல்லா டைம் கெடைக்குதோ அப் ப்பன்னா மாத்தி மாத்தி ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா நம்ம ஹெல்த நம்மதா பாத்துக்கனோ அது இந்த மாரி பிரச்சன இருக்கிறப்பல்லா நம்ம ஹெ்த் ஹெல்தியா இருந்த தா அத தாங்குறதுக்கான ஒரு சத்தியாச்சு நம்பளுக்கு கடைக்கு அது மாரி நீங்க பீரியட்ஸ் டையத்துல வந்து ட்டு அந்த சில பேர்லா நம்ம அம்மா காலத்துல பாட்டி காலத்துல அந்த காட்டன் துணி யூஸ் பண்ணுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ட்ட அந்த நாப்கின் பேடுன்னு நெறைய வந்துருச்சி அதுல உங்களுக்கு எதுக்கு வச்சா கம்ஃபர்ட்டா இருக்கோ அவங்கல்லா அப்பெல்லா எப்பிடி யூஸ் பண்ணாங்கன்னே தெரியல பட் நம்மளுக்கு இப்ப அந்த பேட் வச்சி யூஸ் பண்றதே ஒரு மாதிரி முடியவேமாட்டேங்குது அந்த அளவுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு அந்த அஞ்சு நாள் கடக்குறதே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாடா இருக்கு இதுல அப்போல்லா இப்டிதா துணி வெச்சு யூஸ் பன்னாங்கனே தெரியில உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டா நீங்க ஃபீல் பண்ணீங்க
நா இது வரைக்கு என்னென்ன பிராண்ட்லா விக்கிறாங்களோ அது எல்லாமே யூஸ் பண்ணிட்ட காஸ்ட்லியா இருக்குறது கூட யூஸ் பண்ணிட்ட ஆனா எனக் கு வந்து அது இச்சிங்காவே தா இருக்கே தவுர அது ஒரு கம்பர்ட் ஃபிலே வர மாட்டிங்குது இந்த கவர்மெண்ட்ல குடுக்குறாங்கல்ல அந்த நேப்கின் அது கூட பரவால்ல கொஞ்சோ மெதுமெத்துனு இருக்கு ஆனா அது வந்து நம்ம ஒரு எனக்கு வந்து ஒரு த்ரீ ஹார்ஸ் ஒன்ஸ் வந்து நா அது மாத்திர்ணு ஏன்னா ஓவர்ஃப்ளோ இருக் க்க அதனால அது வந்து த்ரீஹார்ஸ் ஒன்ஸ் மாத்திரணு இது கடைல இருக்குறதுன்னா அவங்க அப்டியே விட்ட எனக்கு வந்து அது வந்து ஒரு ஹாஃப் டே இருக்கு
ம் ம்
ஆனா எனக்கு அந்த கவர்மெண்ட்ல குடுக்குறதா நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கு
ஆமா இப்ப க கடைல விக் இருக்குறதெல்லா பாத்தீங்கன்னா அதுல மேல அந்த காட்டன் எல்லா இருக்கு அதெல்லா ரொம்ப ஒடம்புக்கு கெடுதல் அதனாலதா ரொம்ப அந்த இச்சிங் எல்லா வருது அந்த ஃபைவ் டேஸ் முடுஞ்சதுக்குப்புறமு அந்த தொல்லல்லா இருக்குங்குறாங்க இதே கவர்மெண்ட் நேப்கின்னா அது வந்து நீங்க சொல்ற மாரி மேலயே ஒரு மாரி சாஃப்ட்டா இருக்கு நம்ம த்ரீ ஹவர் ஒண்ண மாத்திக்கிட்டே இருக்குறனால நம்மளுக்கு அந்த இச்சிங் பிராபுளமு கொஞ்சோ கம்மியா ஆகுது
ஆமா இது அந்த நார்மல் அந்த பிரேண்டட் அந்த நேப்கின்ஸ்லா பாத்தீங்கன்னா ஒரு மாரி பிளாஸ்டிக் மாரி இருக்கு அது கம்ஃபர்ட்டே வரமாட்டேக்குது இப்போ புதுசு சொல்றாங்கல்ல அ பேம்போ நேப் கின்னு அப்புறோ ஃபுள்ச்செக் ல இருந்து செய்றோ அப்டில்லா சொல்றாங்க ஆ ஆ அதுதா இதுக்கப்புறோ ட்ரை பண்ணி பாங் நீ ஏன்னா கவர்மெண்ட்ல வந்து ரெகுலராக குடுக்க மாட்டிக்குறாங்க கெடைக்கவு மாட்டிக்குது மின்னல்லா பக்கத்து வீட்ல கூட வாங்குவாங்க அவங்க பாட்டி தா இருப்பாங்க அவங்க பேத்திங்களா வெளியூர்ல இருக்காங்கன் சொல்ட்டு எனக் குடுத்துருவாங்க இப்ப அவங்களுக்குமே கெடைக்க மாட்டெக்குது
போவப் இப்ப நம்ம இதுக்கப்புறோ வேன்னா அந்த பேம்பு அந்த இந்த இதுல உள்ளத ட்ரை பண்ணி பாப்போ எப்டி இருக்குன்னு யூஸ் பண்ணி பாப்போ சேரிடா நம்ம யூஸ் பன்னி பாப்போ நீங்க ஹெல்த்த பாத்துக்கங்க நா மறுபடியு உங்ளுக்கு ஃப்ரீயாய்ட்டு கால் பண்றே
ஆ ஓகே
ஆ ஓகே ஏ பாய்
உ பாய்